ஹலோ
வணக்கம் தோழி கேக்கின்றதா உங்களுக்கு
ம் சொல்லுங்கப்பா
என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்பட்ட
என்ன சாப்ட்டீங்க்கா
தோச சட்னி
தோசைங்களா
ம்
உங்க்கு ந் சாப்பாடு இதுலே உங்களுக்கு என்ன பிடிக்குங்
ம் க்கா பிரியாணி
பிரியாணிங்களா
ஆம்மா
உங்களுக் பண்ணதெரியுமா பிரியாணி
ம் பண்ணதெரியு
கொஞ்ச செய்முறை மட்டு சொல்றீங்களா ம் சரிக்கா சொல்லுங்க
தக்காளி ஒர் நால் தக்காளி ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு நால் தக்காளி எடுத்துர்க்குணு நாலு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணிட்டு எண்ண ஊத்திட்டு அதுக்கப்ற பட்ட லவங்கல்லா போட்டுட்டு
ம்
அப்பற வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சிபூண்டு பேஸ்ட்டு போட்டு
ம்
அதுக்கப்பற கறி வந்து அலசி அதுல மசாலா பொருல்லாபோட்டு ஊறவச்ட்டு
ம்
அதுக்கப்ற அந்த கறி எத்துகொட்டி புதினா தழப் போட்டு நல்லாவதக்கி ஒரு ஃபைவ்மினிட்ஸ் அதுலே கறிலயே ஊருட்டோன்ட்டு விட்டுட்டு அடுப்புல அதுக்கப்றோ தண்ணி விட்டுட்டு எவ்ளோ அரிசி எடுத்தமோ அதுக்க ஏத்த மாரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்றமா அரிசி போட்டு குக்கர மூடிட வேண்டியதா ரெண்டு விஷில் வந்தோட்னே எடுத்து சுட சுட பரிமாறி சாப்ட வேண்டியதா
சரிங்க தோழி இப்போ வந்து ரெண்டு பேருக்குன்னா அதுங்க அப்போ வந்து எவ்ளோ அரிசி போட்ணு இல்ல ஒரு பத்து பேர் இருவது பேர் சமைக்கிறோனா எப்டிங்
பத்து பேர் சமைக்கணு பத்து பேர் சாப்புட்ணுனா எப்டியு ஒரு மூணு கிலோ அது மாரி போட்டா கரெக்டா இருக்கு ரெண்டு கிலோ போட்டாலேயே கரெக்டா இருக்கு ஒரு கிலோக்கு நாலு பேர் மேக்சிமம் சாப்புட்லா கம்மியா சாப்ட்டா நாலு பேர் சாப்புட்லா ஒரு கிலோக்கு அதுக்கு ஏத்த மாரி குவான்டிட்டி கொஞ்ச அதிகமாவு
நீங்க சமைச்சிருக்கீங்களா தோழி
ஆ ஹா இல்ல இல்ல
நீங்க செஞ்சதே இல்லையா இது வரையு சாப்
பிரியாணி நாங்க சா வீட்டுக்கு செஞ்சிருக்கோ
ம் ம்
பத்து பேர் அது மாரி இருந்ததுன்னா எங்க ஹஸ்பண்ட் செய்வாங்க
ம் செரி அவுங்க நல்லா சமைப்பாங்ளா
ம் ம் நல்லதா சமைப்பாங்க
சேரிங்க தோழி அப்றோ வேற எங்கயாச்சு வெளிலெல்லா போயிருக்கீங்களா சுற்றுலா
ஆ பீச்சுக் போவோ
பீச்சுக் போவீங்களா கடல் கரைக்கி
ஆமாம்மா
செரிங்க தோழி என்ன எந்த ஊரு கடல் கரை அது
இங்க கோ கோவுளம்
கோவுலம்ங்களா சேரிங்க தோழி ம் சேரிங்க தோழி வேற உங்களுக்கு எதுல உங்களுக்கு வேற என்ன பண்ண பிடிக்கு
ஏ
உஹ
பசங்க கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணதா புடிக்கு அவுங்க கூட டைமு ஆட் பண்ணதா புடிக்கோ
செரிங்க தோழி நீங்க பசங்களோட தான போவீங்க வெள்ல எப்ப போனாலு
ஆமா ஆமா அவுங் கூட தா போவே
ஆ அப்ப எப்டி கொஞ்சோ நல்லா இருக்குமா ஜாலியா இருக்குங்களா
ஆ ஜாலியா தா இருக்கு
சேரிங்க தோழி வேற எதனா உங்களுக்கு எதனா கத தெரியுங்களா என்ன டாபிக் அப்டி எதனா பேசலாமா எந்த டாபிக் ஒரு ஸ்டோரி சொல்லவா
ம் சொல்லுங்க
ம் செரிங்க ஒரு புத்திசாலி ஆடு அத பத்தி ஓகேங்களா
ம் சரி சொல்லுங்க
ம் ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆட்டு பண்ணை இருந்ததுங்களா இந்த ஆட்டு ல ஒரு ஆடு இருந்துச்சுங்கள்ள அது கூட ஒரு நாலு குட்டி அந்த குட்டி இருந்துச்சுங்கலா ஆ அந்த பக்கத்திலயே ஒரு நல்ல பெரிய காடு அங்க சிங்கோ கரடி இந்த நரி இது மாரி நெறைய விலங்குகள்லா வாழுமாங் காட்டு விலங்குங்கள் ஆடு ஏனா வீட்டு விலங்கு தானே வீட்ல தானே வாழு இது மட் தனியா வாழுமா அப்போ வந்து அந்த ஆடு மேய்க்ரவர் ஆட்ட அந்த காட்டுக்குள்ளேயே விட மாட்டாரா
ம்
இந்த அம்மா ஆடு என்ன சொல்லிச்சுங்கலா அந்த நாலு குட்டிகிட்டயு பசங்களா நீங்க காட்டுக்குள்ள போ கூடாது காட்டுக்குள்ள போனா நெறைய விலங்குகள்லா இருக்கு உங்கள கடிச்சுறு அப்டின்னு என்ன செஞ்ச்சுகளா சொன்னிச்சுங்களா
ம்
ஆ ஒரு ரெண்டு விவசாயி ஆடு மேக்கறவர் என்ன பன்னாரு பேசிட்டிருந்தாரு இந்த குட்டிங்க காதுல விழுற மாரி ஆ காட்டுக்குள்ள நல்ல புல்லா இருக்கு பசுமையா இருக்கு நெறைய நீரொடையெல்லா ஓடுது
ம்
புட்கள் கெடைக்கு நெறைய பூலா நெறைய இருக்கு அப்டின்னு சொன்னிச்சா
ஆ
இதுல ஒரு ஆட்டுக்குட்டி காதுல விழுந்துதாங்க அவுங்க பேசுறது
ம்
பேசி விழுந்தோனே அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப ஆ சையாட்ட ஐயோ அந்த காட்டுக்குள்ள போணு அந்தபில்லா சாப்டணு அங்க எப்டி இடம் இருக்குன்னு பாக்கனோ அப்டின்னு அ
ம்
ம் அம்மா ஆடு மேய போன பிறகு இந்த குட்டி ஆடு நாலு ஆடு தா இந்துச்சு அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டு அம்மா சொன்னத கேட்காத காட்டுக்குள்ள போயிட்டுநுக்குற உள்ள ஒரு பட்டாம்புச்சி பறந்து போயிட்டே இருந்துச்சா அந்த பட்டாம்பூச்சி பின்னாடியே போயிட்டு இருந்தா அந்த நடுக்காட்டுக்கு போயிட்டுங்களா நடுக்காட்டுக்கு போனோனே அந்த பட்டாம்பூச்சு எங்கயயோ பறந்து போயிட்டா சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தப்போ
ஆ
பக்கத்துல பாத்தா நாலு சைடு நாலு நரி வந்து சுத்தி வளச்சுட்டா சுத்தி வளச்சோன அந்த ஆட்டு குட்டிக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சா
ஆ
அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஆடு வீட்டுக்கு வந்துட்டு பசங்கள ஒரு பசங்கள காணோன் மத்த பசங்கள கேட்டுப்போ இது மாரி அந்த அப் அந்த ஆட்டு அந்த ஆட்டுக்குட்டி மட்டு உள்ள காட்டுக்குள்ள போய்ட்டு சொன்னத கேட்காத அப்டின்னு அம்மாட்ட சொல்ட்டாங்க அம்மாடும் காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறப்போ பாத்துட்டாங்களா அந்த குட்டியாட சுத்தி நாலு நரி நிக்குதா சாப்படுறதுக்கு
ம்
அத பாத்துட்டு அம்மா ஆட்டுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சா
ம்
ஒடனே அந்த ஆடு என்ன சொன்னுச்சிங்கன்னா அந்த நாலு நரிய பாத்துட்டு என் குட்டிய போயிட்டு சாப்ட போறீங்களே நீங்கல்லா ஒரு அப்டி வீரமானவுங்களா ஆ சின்னோண்டு குட்டி அடிக்குறதா உங்க வீரோ அப்டின் சொல்லி கேட்டுச்சா ஒடனே அந்த நரி சொன்னுச்சா என்ன சொல்ற நீ என்ன லூசாட்ட பேசிட்டு இருக்க
ஆ
நீ எங்கள பாத்து பயப்படுனு நா உங்க சாப்ட உங்க ரெண்டு பேரையு சாப்ருவேன் அப்டின்னு அதுக்கு அந்த அம்மாடு என்ன சொன்னுச்சு சிரிச்சுக்கிட்டே நீ நீ எங்கள சாப்ட்டா ஒ பசி ஆறப் போது ஆ காட்டுக்கே ராஜா ஒன்னு சிங்க இருக்கு சிங்க வந்து பெருசா இருக்கு
உம்
நீங்க நாலு பேர் இருக்கீங்க சிங்க ஒ ஒன் தனியாக தா இருக்கு அத நா சி சிங்கத்த அடிச்சு சாப்ட்றது தான ஒங்களுக்கு பெரும எங்கள சாப்பிடறதுல என் என்ன பெரும நீங்க காட்டுக்கே ராஜாவாயிரலா சிங்கத்த சாப்டுட்டா
உம்
அப்டின் நரிங்கள்கிட்ட சொல்லவு நரியு யோசிக்க ஆரம்பிச்சா
உம்
யோசிக்க ஆரம்பிச்சோனே இன்னொரு நரி வந் இன்னொ நாலு நரியில ஒன் நரி சொன்னுச்சா ஆமா நம்ம காட்டுக்கு ராஜா ஆகனு அப்டின் பேராசைய்ல அந்த குட்டிங்கள விட்டுட்டு காட்டோட ராஜாட்ட சண்ட போட போனுச்சா
உம்
சண்ட போட போனோன இந்த ஆடுங்க என்ன பன்னுச்சா அம்மா ஆடு குட்டி ஆடு வேகமா ஓடிய வந்துகிட்டு இருந்துச்சா காட்ட விட்டு வெளிய வந்துட்டு இருந்துச்சா அப்ப வந்துகிட்டே இருக்குறப்ப ஒரு எடத்துல ரொம்ப எறைக்க ஆரம்பிச்சு
உஸ் உம்
அப்ப அங்க நின்னு ரெஸ்ட் எடுக்கிறப் அங்க நின்னு ரெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த சிங்க வந்துடுச்சுங்ளா அந்த ஆண் சிங்கோ ஆண் சிங்கோ வந்தோன சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்டுச்சுங்ளா ஏ முட்டாள் ஆடே நீ தான அந்த நரிகள அனுப்புன
உம் உம்
அப்டின் கேட்டுச்சுங்ளா
உம்
அதுக்கு அந்த ஆடு என்ன சொன்னுச்சு ஆமா நா தா அனுப்புனே ஆ எதுக்கு அனுப்புன ஒனக்கு என்ன நீ என்ன லூஸ் சனா இப்போ ஒங்களையு சாப்ட போறே அந்த நரிய சாப்ட்ட மாரி அப்டின் சொன்னுச்சா அதுக்கு அந்த ஆடு என்ன சொன்னுச்சு நீ நீ என்ன சாப்ட்டா ஆ பெண் ராணிசிங்கொ ஒங்கள சும்மா விட மாட்டாங்க அப்டின்னுச்சா
உம்
என்ன சொல்ற ராணி ராணிசிங்க எதுக்கு என்ன சொல்ல என்ன எதுக்கு தடுக்க போது நா சொல்றததா ராணிசிங் கேட்கு அப்டின் சொன்னுச்சா அந்த ஆண்சிங்கோ
ம் ம்
அதுக்கு அந்த ஆடு என்ன சொன்னுச்சுங்ளா நானு பெண் சிங்கமு நெருங்கிய நண்பர்கள்
உம்
எ கொழந்தைய ரொம்ப புடிக்கு ராணி சிங்கத்துக்கு இப்ப நீ என்ன சாப்ட்டீங்னா ராணி சிங்கத்துக்கு கோவ வந்துரு ஒங்க மேல ஒங்கள காயப்படுத்துவாங்க அதனால அப்டின்னுச்சா
உம்
ஒடனே ஆடு சொல்றத சரின்னு நம்பிட்டு உண்மனு நம்பிட்டு ஆண்சிங்கோ என்ன சொன்னுச்சா சேரி நா உங்கள எந்த துன்புறுத்து பண்ண மாட்டே நீங்க ராணி சிங்கத்துட்ட சொல்லிடாதீங்க ன்ன அப்டின் சொல்ட்டு
ம்
அங்க இருந்து கெளம்பிட்டான்
ம்
இங்க இருந்து கொஞ்சோ தூரோ போய்ட்டே இருக்கிறப்போ ராணி சிங்கோ வந்துட்டா இந்த ஆடுங்கள பாத்துட்டு அப்போ வந்து காட்டுக்குள்ள தனியா இருந்த ராணி சிங்கோ சொன்ச்சா காட்டுக்குள்ள தனியா வந்தீங்க என் ராஜ் ஏன் ஆண் சிங்கத்துட்ட கொண்டி உங்கள இறைச்சியா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் ராஜா இப்ப நா உங்கள கடிச்சு சாப்ட்டு நா எடுத்துட்டு போ போறே அப்டினு சொன்னுச்சா
ம்
ஒடனே அந்த ஆடு என்ன சொன்னுச்சா மாடு சிரிச்சிக்கிட்டே நாங்க இப்பதா ராஜா சிங்கத்த பாத்துட்டு வரோ அவுங்கதா எங்கள அனுப்பி வச்சாங்க இங்க
ம்
நானு ராஜாசிங்கவு நெருங்கிய நண்பர்கள் அப்டினு அந்த ராணி சிங்கத்துட்ட சொன்னுச்சா
ம் ம் ம் ம் ம்
இதுதா கடைசியா வேகமா ஓடி வந்து ஆட்டு ஆட்டுக்கொட்டாய்க்கு வந்துட்டுங்களா
ம்
அதுக்கப்பறொ அந்த அம்மாடு சொன்னுச்சுங்களா பசங்களா இனிமே நீங்க போயு போ கூடாது
ஆ
அப்டின்னு சொன்னுச்களா ஒடனே அந்த மிச்ச மூணு குட்டியு எப்டிமா காட்டுலே இருந்து தம்பிய மீட்டு வந்தனே சிங்கிளுதான சிங்கோ நரி கிட்டலனா அப்டின் சொன்னுச்சா அதுக்கு அம்மா சிங்கம் சொன்னு அம்மா ஆடு சொன்னுச்சா நமக்கு ஒரு கஷ்டோ இல்ல ஒரு ஒரு கஷ்டோ எதுனுச்சு வருதுனா நம்ப பயப்பட கூடாது
ம்
நம்ம தைரியமா நின்னு பேஸ் பண்ணோ
ம் ம்
அப்டின் சொன்னுச்சுங்ளா அந்த மாடு
ம் ம்
அவ்ளதாங்கா
ம் சூப்பரா இருந்துச்சுப்பா
சேரிங்கா
ம்
அப்றோ உங்களுக்கு என்னா கத தெரியுங்களா
இல்ல பா
தெரியாதுங்களா பசங்களுக்கல்லா எது கத சொல்ல மாட்டீங்களா ம்
அது குட்டி குட்டி ஸ்டோரிங்க
குட்டி குட்டி ஸ்டோரி மட்டு சொல்லுவீங்களா சேரிங்கா
ம் சரிப்பா ஆ நல்லா இருந்தது
சேரிங்கா உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்கா
ஆ நன்றிப்பா
நன்றி செரிங்கா